ஹலோ எ
ஆ நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்கே எ வாய்ஸ் கிளியரா இருக்கா
ஆ எல்லா கிளியரதா இருக்
ஆ ஓகே ஓகே
ஆ இது நீங்க எதோ உங்கு ஆபிஸ் புடிக்குங்கறத விட அது பண்ணிட்டுதா இருக்கே அ நீங்க எதாவுது அந்த மாரி ஏதாவுத் ப ஆபீஸ் பண்றீங்ளா
ஆ நானு பண்ணிட்தாருக்கே உங்களுக் என்ன ஆபிஸ் இன்னா பண்ணுவீங்க நீங்க அவிள்
ஸ்வீட் டைம்ல வந்துட்டு அ அதா லீவ் வுட்டா கேம் வெளாட்றது அந்த மாரி ஆனா ஆபீஸுங்கிறது இன்னு எக்ஸ்ட்ரா வேனா செஸ் வெளையாடுவே ஃபோன்ல
ம்
அப்றோ மெடிடேஷன் பண்றது அப்றோ ம் வேறெதாச்சின்னா அதையு தாண்டி வேறெது இல்ல அதா கேம் வெளையாட்றது மெடிடேஷன் பண்றது அ எப்வாச்சி வாரத்துல ரெண்டு தடவ எக்சைஸ் பண்ணுவோ அந்த மாரி நீங்க
ஏ இது சைக்ளிங் புடிக்கு அதுக்கப்றோ சும்மா ஃப்ரீ டைம்க்கு வந்து விளாக்ஸு அந்த மாரி ஏனா வீடியோஸ் பாத்துட்டு இருப்பே
ஓ ஹோ ஷாட்ஸ் அந்த யூடியூப்ல ஷாட்ஸ்
ஆ ஆமா அதுக்கப்றோ எதாச்சி ஆ என்னா கத்துக்னு புதுசா நெறைய டூல்ஸ் எல்லா இருக்குல்ல ஏ ஐ ல அது ஏதாச்சி கத்துகெற்துக்கு பாத்துட் இருப்பே
ஓஹோ ஃபுல்லா யூடியூப் தானா இல்ல
ஆ மேக்சிமம் யூடூப் தா
ஓகே ஃப்ரெண்ஸோட சேந்து எதாவது வெளாட்றது அந்த மாரிலா இல்லையா உள்ளெல்லா
ஆ ஹா இப்பெல்லா போறதில்ல இங்க எல்லாரு சின்ன பசங்களா இருக்காங்க இங்க எங்க ஏரியாவுல நா மட்டு தா பெரிய பொண்ணு காலேஜு இங்க எல்லா குட்டி குட்டிஸ் ஆ ரிலேட்டிவ்ல எல்லா பெரியவுங்க இருக்காங்க அவுங் கூட வெளையாட்றத்லா இல்ல அவுங்க எல்லாரு பெண்ணி வுடுங்க நா சின்ன பொண்ணு அந்த மாரி ஆயிச்சி எல்லாரு வ ஜாபு அந்த மேரி வ பெ ப்ரெப்ஷ்னல்லா போய்ட்டாங்க எப்யாச்சுதா மீட் பண்றது ஆ எப்யாச்சு இந்த மேரேஜு ஃபங்க்ஷன்ஸ்ல தா மீட் பண்றதா
ஆமா ஃபங்க்ஷன்ஸ்ல தா முக்காசி இப்ப மீட் பண்ண முடியிது அ ரிலேட்டிவ்ஸ் எல்லா பாக்கணுனா ம் உங்க பக்கத்துல யாராச்சு ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்களா இல்ல இது எல்லாமே தூரோதானா
ம் எல்லாருமே கொஞ்ச தூரமா தா இருக்காங்க
ஓ ஆனா எங்க வீட்ல வந்துட்டு எங்க சைட்ல வந்து ஏரியா பசங்க அதிகோ பசங்க வந்துட்டு அதிகங்கற அதனால ஏதாச்சும் நல்ல சின்னயசுல வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து வெளியில கபடி வெளாடுறது அந்த மாரி கொக்கோ அப்றோ தாயபாஸ் தெரியுல அ அது வெளையாடுவோ அந்த மாரி ஏரியா பசங்களோடு சேர்ந்து வெளாடுறது அதுவு ஆண்டிஸ் வந்து சேந்துப்பாங்க ஏரியா ஆண்டிங்களு வந்துட்டு தாயபாஸ் வெளாடுறது அ அந்த மாரி எதாச்சு இருக்க
அ இங்க வீட்டு பக்கத்துலரு குட்டி பசங்க கூட தாய்பாஸ் வெளையாடுவோ அப்றோ எப்பயாச்சு கிரிக்கெட் அது ஒரு கொஞ்ச பேர் தா இருக்கதால பால் தூக்கி போட்டு பேட் வெச்சு அடிச்சின்னு இருப்போ அதுதா
அ அந்த மாரி தா உங்ளுக்கு பொழுது போகுமா இல்ல வேற எதாச்சு இண்டோர் கேம்ஸ்லா நெறைய வெளாடுவீங்களா
அ இன்டோர் கேம்ஸ் வந்து ஃபோன்ல அ ஃபோன்ல வந்து கேரம் செஸ் அந்த மாரி
ஓ கேரம் செஸ் வெளாட தெரியுமா
அ தெரியு தெரியு
ஓ ஓ எனக்கு வெளாட தெரியு செஸ்சு
அ நல்லா இருக்கு செஸ் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு
ஓ ஆமா ஆமா அது நானா வெளாயாண்டதால அது நல்ல அது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டா இருக்கு அது ராஜா ராணி எல்லா வெச்சு செக்மேட் பண்றது ராணி தா ரொம்ப பவர்ஃபுல் அதுல
ஆமா
வேரெதாது அத்லெட்டிக்ஸ் அந்த மாரி எதாச்சு இருக்கா
அத்லெட்டிக்ஸ் அ அத்லெட்டிக்ஸ் பார்ட்டிசிபேட் ஸ்கூல் டைம்லல்லா பார்ட்டிசிபேட் பண்ணது உண்டு
ஓஹோ ஓகே அ
நீங்க நீங்க ஸ்கூல் டைம்ஸ்லா எதான கேம்ஸ்லல்லா பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கீங்ளா
அதா அ அத்லெட்டிக்ஸ்சு அப்றோ மேரத்தான் ஓடிருக்கே மேரத்தான்னுங்கிறது தனியா போனது
அப்றோ வாலிபால் வெளாடுவோ அ வாலிபால் வந்துட்டு ஜோனல் லெவல் வரைக்கு போயிருக்கோ
ம் சூப்பர்
அந்த மாரி நீங்க எதாவ்து ஜோனல் டிஸ்டிக் லெவல அந்த மாரி எதா
அ அ டிஸ்டிக் லெவல்ல வந்து அத்லெட்டிக் தா போயிருக்க
ஓ அத்லெட்டிக்ஸ்
ஆமா அப்றோ வேற எது போனதுதில்ல டிஸ்ட்ரிக் லெவல்ல போனதுல்ல ஸ்கூல் லெவல்ஸ்ல எல்லா
ஓ இந்த ஸ்கூல்ல இருந்து கூட்டு போவாங்க
அ ஆமா ஆமா
இது அதா அ பிரைவேட் ஸ்கூல்லா கவர்மெண்ட் ஸ்கூல்லா எந்த ஸ்கூல் பிரைவேட் ஸ்கூல்ல இருந்துதா மோஸ்டா டிவி கூப்டு போவாங்க
அ ஆமா ஆமா கவர்மெண்ட் ஸ்கூல்ல அதிகமா கண்டுக்கவே மாட்டாங்க கொஞ்ச ஜாலியா இருக்கு உமன்ஸ்
ஆனா ஜ எ ஃப்ரெண்டு வந்து ஒருத்த காலேஜில படிக்கிறா அவ வந்து என்ன சொன்னனா கவர்மென் ஸ்கூல்ல வந்து ஸ்போட்ஸ்க்குதா ரொம்ப முக்கிய ந்துவ தருவாங்க அப்டின்
அது இ இப்ப வந்து ரீசென்டா அந்த மாரி இப்ப நெறைய பண்ணிட்டு இருக்காங்க
ஆமா அந்த ஸ்போட்ஸ் டெவ்லப்மெண்ட் அதாரு அத்தாரிட்டி ஆப் தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு ஒன்னு இருக் அஅதுலதா வந்துட்டு நானு இப்போ ரீசெண்டா அத்லெடிக்ஸ்க்கு அத் அத்லெட்டிக்ஸ்க்காக அந்த எஸ் டி ஐடின் சொல்ட்டு ஸ்டேடியம்க்கு கூப்ட்டுருந்தானுங்க கூப்ட்டுருந்தப்போ அவுங்க செலக்ஷன் வச்சிந்தா அங்க பாத்தா ஆயிரம் பேருக்கு மேல அங்க வந்திருக்காங்க செலக்ஷனுக்கு
அ நெறய பேர் வந்துட்டு அது லெவன் பாயிண் அ ச டென் செகெண்ஸ் குள்ள வந்துட்டு அத கம்ப்ளீட் பண்ணுன் சொன்னாங்க ரன்னிங்க அதுல வந்துட்டு நம்ம ஒண்ணு ரொம்ப ப்ரொஃபஷ்னலா அது ட்ரைனிங் பண்ண ல அத்னால வந்துட்டு அதுல போய்டுச்சு
ஓகே ஓகே பார்டிஸ்பேட் பண்றத்தா முக்கியோ வி விண்ணோ லூசோ அ
அதா பாட்டிஸ்பேட் பண்ட்டு வந்தாச் அ ம் நீங்கதா ஃப்ரெண்ட்ஸோட குரூப்பு கேம்ஸ் ஆ சட்டிஃபிகேட்லா குடுத்துடாங்க அது அதா மேரத்தானு ஓடிரு க்க அந்த மாரி கலைஞர் மெமோரியல் மேரத்தான்னுன் சொல்ட்டு ஒண்ணு இருக்குல்ல கேள்விப்பட்டிருக்கீங்ளா ஆ அதுக்கு போயிருக்கே அது நா டென்த்து படிக்கும்போது ஓட்ன டென்த்து படிக்கும்போது டென் கிலோமீட்டர் ஓடனப்போ அது அதுவு காலைல்யே அந்த ஃபை ஓ க்ளாக் அ அ நடத்துவாங்கள தெரியுல
ம் தெரியு தெரியு
ஆ நீங்க அந்த மாரி குரூப் கேம்ஸ்ல எதாச்சு பாட்டிஸ்பேட் பண்ணிருக்கீங்ளா
அ குரூப் கேம்ஸ்லா அதிகோ‌ இல்ல சுமா ஸ்கூல்ல வந்து ஸ்போட்ஸூ டேனு ஒண்ணு கண்டக் பண்ணுவாங்கல்ல அத்ல அ அ தலதா வந்து பாட்டிஸ்பைட் ஆ ஸ்போர்ட்ஸு டே ஸ்கூல்ல பண்ணுவாங்கல ஸ்கூல்ல காலேஜ்ல கூட பண்ணிருக்காங்
ப்பா பிரிப்பாங்க அதான சொல்றீங்க
ஆ ஆமாமா
ஆ அந்த மாரி பிரிச்சு பண்ணுவாங்க நீங்க எந்த முக்காவாசி எந்த மாரி ஹவுஸ்ல இருந்திருக்கீங்க நீங்க இருந்த ஹவுஸ் மா ஜெயிச்சிருக்கா
அ ஜெயிச்சது அ இல்
த்துல வந்து உங்கள எதாவ்து லீடரா போட்ருக்காங்களா இல்ல எதா ஹவுஸ் கேப்டனா இருந்திருக்கீங்ளா
ஆஹா இல்ல இல்ல
இன்னெங்க நா வந்துட்டு லெவன்த்துல வ ந்து ஸ்கூல் மாறும்போது ஸ்போட்ஸ் கேப்டனா போட்ருந்தாங்க என்ன
ம் என் வேற வேற எதுவு இல்ல எதாவ் அப்புறம் போர் அடிச்சா எதனா மூவீஸ்
இந்த ட்ரா ட்ராயிங்லா எதாச்சு பண்ற பழக்கோ இருக்கா
அஹ ஆஹ எனக்கு ட்ராயிங் ஸ்பென்சில் கெச் புடிக்கு
ஓகே அ ம் ஓகே நா ஃப்ரீ டைம்ல வந்துட்டு இன்னு இப்போ ரீசென்டா பண்ண ஆரம்பிச்ச மெடிடேஷன் பண்ணுவே எப்பின்னா கா அப்டியே கண்ண மூடிட்டு் அ சின்முத்திர தெரியுமா
ஆ ஓகே தெரியு தெரியு
அ அ சின்முத்தரா போட்டு அந்த லோட்டஸ் ஆ யோகா க்ளாஸ்லருக்கு ஆமா
ஆமா
அதா யோகா கிளாஸ் மியூசிக் கிளாஸ் அந்த மாரி நறையா இருக்கு அப்போ வந்துட்டு அ எங்க சார் சொல்லி கொடுத்ததா முன்னாடி அத வச்சு க கொஞ்ச கொஞ்சமா பண்ணிட்டுருந்தே அந்த இப்ப வந்து ரீசன்ட்டா டூ மந்தஸ் வந்து தொ தொடர்ந்து பண்ணிட்டுருக்க
ம் ஆமா யோகால்லா பண்ணா ரிலாக்ஸா அதுதா நானு சொல்ல வந்த ரிலாக்ஸா இருக்கு ப்ப ஸ்ட்ரெஸ்லா இல்லாம
ஆமா ஸ்டரெஸ்ஸுங்கறத அது ஃபோக்கஸ்டு வந்து ஃபோக்கஸிங் வந்து அதிகமாருக்கு அதுல ஒரு அ பொருள் மேல நா வந்து ஃபோக்கஸ்க்காக தான் இப்போ மெடிடேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணே இதுல
ம் ஏ காம்படேட்டிவ் எக்ஸாம் என்ன பார்ட்டிசிபேட் பண்றீங் ல அதனாலயா
ஆமா ஆமா முக் முக்கியமா அந்த மாரி எக்ஸா அப்போ ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு அந்த மாரி அதுக்காக தா ஆ இப்பத்துலருந்தே அத பழக்கி கொண்டு போலா காலேஜ்லருந்து
ம்
அதே மாரி ஃப்ரீ டைம்ல எக்சைஸும் பண்ணுவே ம் நீங்க எதாது யோகா எதாது பண்ணுவீங்களா இல்ல
ஆ எதுவு பண்றதில்ல அ தனியாலா கேர் எடுக்கறது இல்ல
ஓ சும்மா அப்டியே
ஆ ஆமா ஆமா
ம் நா வந்து அதா வாரத்துல ரெண்டு நாள் எக்சைஸ் பண்ணுவ காலேஜ் டைம்ல எனா காலேஜுக் போய்ட்டு வரும்போதே ரொம்ப ச் அ எனர்ஜி வந்து லாஸ் ஆய்டு அதனால வந்துட்டு வாரத்துல ரெண் நாள் மட்டு எக்சைஸ் பண்ணுவ வீட்லயே ச் அதா டம்புல்ஸ் தூக்கறது அந்த வெயிட் தூக்கறது அந்த மாரி லிஃப்ட்டிங் ம் நீங்க ஏதோ காலேஜ்க் போய்ட்டு வந்துட்டு சொல்லுங்க
உ காலேஜுக்கு வீட்டுக்கு எப்டி போவீங்க
நா வந்து ரொம்ப தூர எ காலேஜு எப்டியோ ஒரு ரெண்டு காலேலயே போனா வந்துட்டு ஒரு மண் நேர்த்துல போய்ட்லா அந்த ஈவ்னிங் வர டைம்ல வந்துட்டு ரொம்ப செரியான ரஷ்ஷா இருக்கு அந்த மாரி டைம்ல வந்துட்டு மேக்சிமம் த்ரீ ஹார்ஸ் வரிக்கு ஆய்ருக்கு ஆமா ட்ராபிக்கு திரி மூணு மணி நேரம் ஆயிருக்கு நா வீட்டுக்கு வர்றதுக்குல்லா
ம்
அது ஏன்னா ஒரு ஒரு ட்ரெயினு ரெண்டு பஸ் ஏறி வரே நா அததா காலயே சொன்னல இந்த மாரி காலையிலயே போம்போது ஈஸியா இருக்கு ரொம்ப டிராஃபிக்கே இருக்காது காலே போறதுக்கு ஒரு மண் நேரந்தா ஆகு கரெக்டா ஆனா வரும் போது மட்டு ரொம்ப ட்ராஃபிக் அதிகமா இருக்கு ஏன்னா அந்த டைம்ல வந்துட்டு அந்த ஏரியா வந்து கொஞ்ச பிஸியான ஏரியா காலேஜ் இருக்கிற து அதனால அந்த டைம்ல மட்டு ரொம்ப ட்ராபிக்கா இருக்கு
ஓகே ஓகே ஏ அடுத்த நாள் எக்ஸாம்னா அது கஷ்டமா இருக்கு டராபிக்கா இருந்து அதுவே டயடா ஆயிடுவோ வந்து நாளைக்கு செமஸ்டர் அப்டின்னா படிக்கணுனா அதெல்லா கஷ்டமா இருக்கு
ஆமா ஆமா செமஸ்டர் எல்லா எப்டி மின்னாடியே பிரிப்பேர் பண்ணி வச்சிருவீங்களா இல்ல
இல்ல இல்ல ஒரு நாளைக்கு முன்னாடிதா நீங்க
ஆமா நா வந்து ஸ்கூல் டைம்ல வரைக்கு கொஞ்ச அப்டியே முன்னாடி நாள்ல இருந்தே பிரிப்பேர் பண்ட்டு போறது ஆனா இப்ப காலேஜ் வந்ததுல இருந்து என்ன தெர்ல சோம்பேறி ஆயிட்டோ எல்லாரு அதே மாரி தா பண்றாங்க சரி நம்ளு அதே மாரி பண்ணிட்டு இருக்கோ அப்டிங்கற மாரி கரெக்டா நாளைக்கு செமஸ்டர் எக்ஸாம்னா இன்னைக்கு நைட் வந்து அப்பதா அது ஓபன் பண்ணி புதுசு புதுசா இருக்கு அத எடுத்து படிச்சு முடிச்சிட்ணு முடிக்கலன்னா அரியர்தா ஆ இந்த மாரியா
ஓகே ஓகே நெக்ஸ்ட் கால்ல பாக்லா ஆ ஓகே வாய்
ஆ பாய்